ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஆயோ உம்
ஹலோ கேக்குதா
ஹலோ ஆ கேக்குதுடி இப்பதா கேக்குது
எவ் என்ன பண்றீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கோ நீங்க நல்லாருக்கீங்ளா என்ன பண்றீங்க
ம் நல்லாருக்கோ வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆ நல்லாருக்காங்க உங்களுக்கு கல்யாண ஆய்ச்சா
இல்ல ஆகல இன்னு உங்களுக்கு மேரேஜ் ஆயிச்சா
ச்ச எனக்கு கல்யாண ஆகி ஒரு பைய இருக்கா ரோஸ்
அப்படியா
உங்களுக்கு எப்போ மேரேஜ்
ஓகே ஓகே நாங்க அப்பிகிட் இருக்கோ கண்டிப்பா வீட்ல ஒத்துக்கிட்டதுக்கு அப்பற அ ஃபைவ் யர்க்ஸ்
ஓகே ஓகே சீக்கிரமா உங்க லவ் சக்சஸ் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள்
அ நல்லாருக்கு தேங்க் யூ தேங்க் யூ
உங்க பாய் ஃப்ரெண்ட் பேரென்ன
அ வீட்ல
ஆ ஹலோ
அ
கேக்குதா செரி செரி மேம் ஓகே மேம் ந உங்க பிரைவசி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி
கேக்குது மேடம் கே
ம் கேக்குதா தோழி ஓகே அப்றோ என்ன என்ன படிச்சிகிட்ருக்கிங்ளா அப்போ நீங்க ஹலோ ஹலோ ஆ கேக்குதாங் மேடம் ம் இப்ப தானுங் மேம் கேக்குது
ம் நீங்க என்ன பண்றீங்க
சொல்லுங்க மேம் நாங்க இந்தா பைய்யங்கூட தா விளையாண்டுகிட்ருக்கோ
அப்டியா ஹவுஸ் ஒய்ஃபா வீட்ல வேலக் கல்யாணம் முடிய போகுது
எதோ போது ம் நீங்க லவ்வர்ஸாவே இருங்க கல்யாணன்னா பண்ணிக்காதீங்க
எங்க மேம்
ஹலோ கேக்குதா மேம் இப்பதா மேம் ஆ
அப்றோ உங்களுக்கு அ பைக்லியே எங்கியாச்சும் போணுனா புடிக்குமா
ஆ ரொம்ப புடிக்கு
அப்டிங்ளா அவுட்டிங்ல்லா போயிருக்கீங்ளா பைக்லியே
அ போயிருக்கே மேம் போயிருக்கே
ம் ரொம்ப தூரமா போயிருக்கிங்ளா ம் நானு ம்
ரொம்ப தூரோ ரொம்ப தூரமா போனதில்ல ஓரளவுக்கு தூரமா போயிருக்கோ
அப்டிங்ளா
ம்
எங்க போயிருக்கீங்க
பீச் போவோ இல்லல்ல அந்த மாரி எங்கையு போனதில்ல அ எ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்டு வீடுனா கொஞ்சோ தூர தூரமா தா இருக்கு அங்கெல்லா போவோ
ம் ப்றோ சம்மர் லீவ்லா எப்டி போச்சி
சம்மர் லீவு நம்மளுக்கு என்ன மேம் சம்மர் லீவு ஹவுஸ் ஒயஃப்ல்லா சம்மர் லீவ் கெடையாது
ம்
ஹவுஸ் ஒய்ஃப் சம்மர்லா சம்மரா இருந்தாலு விண்டரா இருந்தாலு அந்த கிச்சன்குள்ள இருந்து வேகணும்
பசங்க ஸ்கூலுக்கு போனாதா சம்மர் லீவ்ல்லா தெரியு
ஆமா ஆமா
இப்பொன்னு தெரியாது நம்மளுக்கு
ஆமாமு ம் அப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா வந்து நர்சிங் முடிச்சிருக்கே மேம்
நர்சிங்க உங்களுக்கு இந்த ஊசி இன்ஜெக்ஷன் ஓகே ஓகே அதெல்லா உங்களுக்கு பாத்து பயமா இருக்காதா ஊசி இதெல்லா பாத்து
சாட்டிங் ஸ்டாடிங் அப்டிதா மேம் இருக்கு அடுத்து பழகிரு
ஓகே ஓகே மேம்
வாங்க உங்களுக்குனா போட்டு வுடுறே எப்டிருக்குன்னு பாருங்க
இல்ல இல்ல வேணாங்க சும்மா எதுக்கு போட எதாவ்து ஒடம்பு சரியில்லனா போலா உங்கள நம்பி சும்மா வந்து போட முடியுமா
அது சரி நா வந்து ஊ பிரியா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கே
அப்டியா ஒகே அங்கலா கிளைமேட் எப்டி இருக்கு
கிளைமேட்டு் இங்கே வந்து எப்டின்னா நா வந்து கொடைக்கானல்லதா ஒர்க் பண்றே
ஓகே ஓகே
ஆ எதாச்சு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா அப்டியே போய்றது வெளியே
அப்டியே எங்கே மேம் போவெங்க அப்டியே போயிருவீங்ளா
போயி மலையடிவாரத்துல உக்காந்து
தவம் பண்ணுவிங்ளா
இது மேம் நா பேச கூடாதுன்னு பாக்குறே
சொல்லிடுங்க சொல்லிடுங்க மேம் எதா இருந்தாலு சொல்லிடுங்க ஓகே ஓகே மேம் ரொம்ப ரொம்ப டென்ஷன் பார்ட்டியா இருக்கீங்க பி பி மாத்தர இருந்தா எத்து போட்டுக்கோங்க
உங்கனாலதா மேம் ஆவுது நா பாட்ல ஹஸ் ஹாஸ் பிட்டல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டுருந்தே தேவயில்லாம கூப்ட்டு என்னைய வம்புழுத்துட்டு இருக்கீங்க
வேற என்ன மேம் பண்றது எனக்கு போர் அடிக்குது செரி யார்ட்டயா பேச னா கொஞ்சொ மைண்ட் ரிலாக்ஸா இருக்குன் பாத்தே அதா உங்களுக்கு ஃபோன் பண்ண அய் இப்டின்னா பேச கூடாது மேம்
செரிங்க மேம் செரிங்க மேம் கொஞ்சோ உணர்ச்சி வசப்பட்டுட்டே
உணர்ச்சிவசத்த அடக்குங்க மேம் கொஞ்சொ
மலையடிவாரத்துல உக்காந்து அப்டியே அங்கே பூக்கள்ல்லா பூத்து இருக்கும் மேம் அதுல அப்டியே தேனீக்கள்ல்லா வந்து உக் உக்காந்து உக்காந்து அந்த தேன எடுத்துட்டு போறத பாத்தாலே கண்கொள்ளா காட்சியா இருக்குமா ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வந்து
ஆ கண்டிப்பா கண்டிப்பா வரே மேம் வரனுன் ஐ டியா இருக்கு கண்டிப்பா வரணு மேம் எவ்ளோ பட்ஜெட் ஆகு இப்ப சென்னைல இருந்து கொடைக்கானல் வந்தனா எவ்ளோ பட்ஜெட் ஆகு அங்க வந்து டூ த்ரீ டேஸ் தங்குறதுக்கு
அது எப்டியு ஒரு
அ
ட்வெண்ட்டி கேவாச்சு கைல இருந்தாதா மேம் நல்லது
ஓகே ஓகே மேம் ம் ஓகே
ஏனா முட்ட வெலயே ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சிலர் அப்டின்டுருக்கும்போது எல்லா வேலையு ஏறிருக்கும்ல மேம்
ஆமா ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்தாமா
ஃபோர் ஃபோர் கே ஃபைவ் கே கேப்பாங்க ஒன் டே
ஓகே ஓகே அ
ம்பிளா எடுத்தாலே அப்டி கேப்பாங்க மேம் ப்ப நாங்கல்லா ஹாஸ்பிட்டல்ல ம் ரூம் குடுத்துருக்காங்க அங்கதா தங்கிருக்கோ
ஆம் ஓ ஹாஸ்டலா இல்ல ஒங்களுக்கு தனியா ரூம்மு
அது மாதிரி ஒர்க் பண்றவங்கள்ளா
ஆ
ஹாஸ்டல்லு
ஓ செரி மேம் ஓகே மேம் இந்த பிள்ளைங்கலலா எப்டி சமாளிக்கிறேனு கொஞ்ச டிப்ஸ் சொன்னீங்கனா நல்லாருக்கு
ஏமா அது ஏ வேலையா நீந்தானமா பெத்த பாருமா
இல்ல நீங்க நர்சா தான இருக்கீங்க ஒங்களுக்கு இதல்லா
நர்சா நர்சா இருக்கேனா அதுக்காக பிள்ளைகள பா பாக்குற ஒர்க்கா பண்ணிட்ருக்கே
அதுவு கொஞ்சோ கொஞ்சோ ஆத்துகுவீங்கள்ள அதுனால கேட்டே மேம் நீங்க கோவப்படாதீங்க டென்ஷு டென்ஷன் ஆகாதீங்க மேம் ரொம்ப
ஆல்ரெடி ஒர்க்குலயே எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இதுல்ல நீங்க வேற ஃபோன் பண்ணி எனய டென்ஷன் குடு
சேரி நீங்க நர்சீங்கா ஓ இன்னைக்கி சொட்டு மருந்தல்லா ஊத்துற முகாம் வச்சாங்களோ அ ஊத்தர்க்கு நெறையா பசங்க வந்தாங்களா ஆ ஆமா ஆமா ஊத்திட்டே மேம் ஊத்திட்டே
ம் அதா கண்டிப்பா குடுத்தரணுமாம்
ஆமா மேம்
சில பேர்லா சில பேர்லா மறந்துட்டு இருந்துருவாங்க அந்த மாரிலா இருக்க கூடாது
ஓகே
கண்டிப்பா போய் மொதல் வேலையா காலுல எந்துருச்சு சில பேர்லா ஆறு மணிக்கே வந்தாங்க மேம்
ம்
வந்து ஊத்திட்டு போனாங்க ஆமா மேம் எல்லாரு ஒங்கள மாரி சோம்பேரியா இருக் மாட்டாங்கள்ள மேம்
மேம் நாங்க எத்தன மணிக் போனோன் நீங்க பாத்தீங்களா நானு நாங்க அஞ்சு மணிக்கே போய்ட்டோ
மேம் தொறந்ததே ஆறு மணிதா மேம் அஞ்சு மணிக்கு பேய்தே மேம் ஊத்திக்குனு நின்னுக்கு
ம் ஓகே மேம் ஓகே ஓகே ம் சேரி மேம் அப்பறோ சாப்ட்டீங்களா ஹாஸ்டல் சாப்பான்னா எப்டி இருக்கு
ஆ ஏதோ இருக்கு மேம் நா அடிக்கடி ஹாஸ்டல்ல சாப்பற்றதுல்ல அப்டியே ஜாலியா வெளிய வந்து ஃப்ரண்ட்ஸோட ஹோட்டல்லதா சாப்டுட்டு போறது
ஓகே மேம் ஒங்க வீடு ஒங்க சொந்த ஊரு
அதலா எதுக்கு மேம்
சும்மா சொல்லுங்க தெரிஞ்சுக்குற தான கேக்குறே
இல்ல இல்ல வேணா மேம்
சேரி ஓகே மேம்
ஹ
ஓகே மேம்
உ
அப்பறோ சொல்லுங்க
நைட்டுக்கு என்ன சாப்பாடு உங்க வீட்ல
நைட்டுக்கு எங்க வீட்ல தோச சட்னி மேம்
ம்
இனிமே தா செய்யனு
வேற ஏதாச்சு டிப்பு கேக்கணுமா மேம்
ஆ ப்பா ப்பா கொழந்தைங்களுக்கு ஏதாது சத்தான சாப்பாடு என்ன குடுக்கலா மேம்
சத்தான சாப்பாடுனா ஃப்ரூட்ஸ் அதிகமா குடுக்கலா
ம்
ஃரூட்ஸு வெஜிடேபிள்ஸ் பயரு அப் பப்பா அவுச்சு
ம்
ஸ்நாக் மாரி குடுங் க டெய்லி ஒரு எக்கு குடுத்துருங்க
ம் ஓகே மேம்
அவ்ளோதான
செரி செரி செரிங் க வேற
வேற சொல்லுங்க மேம் நீங்க தா இன்னைக்கு சேரி எனக்கு டூட்டி டைம் ஆயிருச்சு
ஓகே மேம் நீங்க போய் டூட்டிய பாருங்க நா ஆ ஓகே மேம் பாய்
ம் டாட்டா